கேக்குதா
இதுங்களுக்கு சொல்லுங்க என்ன பண்ணிட்டுரு கீங்க
நா எ தம்பிய படிக்க வச்சுட்டு இருக்கே
ஓகே ஓகே டியூஷன் நா இப்பதா காஃபி போட போறே
அப்படிங்களா ஓகே ஓகே
டைமாய்ச்சில
ம் நீங்க தா வீட்ல எல்லா க்கு காபி போட்டு குடு
ஆமா அந்த டீ காபி செஷன் மட் டு நா தா நா தா போட்டு தருவே
ஆ ஓகே ஓகே
என்ன சொல்லி தந்துட்டு இருக்கீங்க தம்பிக்கு
சயின்ஸ் பிசிக்ஸ் சொல்லி தரணு அப்படின் சொன்னா கொஸிடின்ஸ் எல்லா சொல்லி தந்துட்டு டென் மினிட்ஸ் டைம் குடுத்துருக்கே அதுல படிச்சுட்டு சொல்லணு அப்படின்ன
ஓகே ஓகே
ஆவன் எப்படியும் டுவெண்டி மினிட்ஸ் ஆகிடுவ
அதுவ முடி வச்சரலாமா
ஆமா
ஓகே
டவுட் எல்லாம் கேக்க மாட்டா அவனே உக்காந்து படிப்பான் திடீர்னு சைலண்ட் ஆயிருவான் நா போய் பார்கக்கணும் என்ன பண்றான் அப்படின்னு
ஆஹ் சரி சரி நல்லா சொல்லி தருவீங்களோ நீங்க
ஆஹ் சொல்லி தருவே சொல்லி தருவே நிறைய அடி வாங்குவ இருந்து
நீ நீங்க அடி வாங்குவீங்களா
இல்ல இல்லஅவ
செரி செரி நீங்கெ எல்லாம் படிக்கிற பிள்ளையா மார்க்லாம் அதிகமா இருக்கு
அவன் அப்படி இல்லலே அவ பாஸ் அதே பெருசு அதனால டியூசன் போயு படிக்க மாட்டா அதனால அம்மா வீட்டு்லயே உக்காந்து படிங்க அப்டின்டான்
செரி சரி காஃபி குடிப்பீங்களா காஃபி குடிச்சாச்சா
ஆஹ் காஃபி குடிப்பே ஆனா டெய்லியல்லா குடிக்க மாட்டே எப்பவாச்சு தோணுனா குடிப்ப
உம் வெளில எங்கயு போலையா
இல்ல இன்னைக்கு போலான்னு நா ஐடியால இருந்தே ஆனா அம்மா வந்துட்டு அவனுக்கு எக்ஸாம் இருக்கு நீ எங்கயு போகாத அவன படிக்கவைன்னு சொல்
அதுக்குள்ள எக்ஸாம் ஸ்டார்ட் ஆவுதா
ஆமா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதாமா மந்த்லி எக்ஸாமு
ஓகே ஓகே
அதனால இந்த டூ டேஸ் படிக்க வைக்கணு அப்டின்னு நா உக்காந்து சோஷி யல் நோட்ஸ் எல்லா பாத்துட்டு இருக்கே எப்டி படிக்க வைக்கிறது ஹிஸ்ட்ரி எல்லா
அவனுக்கு எக்ஸாம்னால நீங்க உக்காந்துருக்கீங்க
ஆமா இதென்ன இவ்ளோ மார்க் பண்ணி குடுத்துருக்காங்க கண்டிப்பா அவன் இவ்ளோ படிக்க மாட்டான்
ஆஹ் அதல்லா ஷார்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா
இம்பார்ட்டண்ட்னு சாட்ஜிபி கிட்ட கேட்டு
அதா ஏ இருக்கே இப்ப ஃபுல்லா
ஆமா அதுல கேட்டு கேட்டு மார்க் பண்ணி நா தனியா ஒரு பேப்பர்ல எழுதி
உம்
பாயிண்ட் போட்டு அதுலாம ரெண்டு மூணு பாயிண்ட் வேண்டானு சொல்லுவான்
செரி ஓகே ஓகே ஓகே உம் அப்பறம் ஃபிரண்டஸ்லா வீட்டுக்கு வர்லையா
ப்ரெண்டு ஒரு லன்ச் டைம் மாரி அந்த டைம்ல வந்திருந்தா அப்ரோ இப்ப வரேன்னு சொன்னா ஆஹ் அப்ப நா சொன்னே இப்படி அவனை படிக்க வைக்கணு அப்டின்னு ஓகே ஓகே நாளைக்கு வரே டி னா
எங்க ஃபிரண்ட்ஸ் வந்தா சும்மா என்ன பேசிட்டு இருப்பீங்களா
ஆஹ் பேசுவோ இல்லாட்னா எதாச்சு மூவி பாப்போ சமைக்கிறோனு எதாவதுல்லா பண்ணுவோ சிப்ஸ் எல்லா எடுத்துட்டு கடைக்கு எதாவது போய் வாங்கிட்டு போய்ட்டு வருவோம்னு சொல்லுவோ அப்டியே எங்கேயாது வெளிய போயிருவோ செய்யவே மாட்டோ
ஃபண் தா இருக்கு
ஆமா ப்ளான் ஒண்ணு போடு வோ அன நடக்கறது வேறதா இருக்கு.
கரெ
உம் நீங்க
என்னது
நீங்க எதாது ஃப்ரெண்ட்ஸ்கூட பிளான் எதுவு போட்லயா?
ஃப்ரெண்ட்ஸோட நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிளான் போட்டு பல மந்த்தா எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கு.
உம் ம்
நாங்க வந்து ஒன் மன்த்தா பிளான் போட்டு தா இருக்கோ. கேங்காதா இருப்போ எப்பயுமே. ஒரு ஆறு பேர் கேங்கா இருப்போ.
உம்
வெள்ல போலான் ப்ளான் போட்டோ. செட்டே ஆகல ஒவ்வொர் த்தி ஒவ்வொரு வொர்க் இருக்குன் சொல்லிட்டு இருக்கா. எல்லாருக்கு செட் ஆறப்ப எனக்கு செட் ஆக மாட்டேங்குது.
ஆமா
ஏதாச்சு ஒரு நாள் போவோனு போட்ருக்கோ.
நாங்க எப்போ மார்ச் லாஸ்ட் பிளான் போட்டு டூ வீக்ஸ் முன்னாடிதா நடந்தது.
ஆஹ் எங்க சும்மா சுத்திட்டு வரதா? டு அறதாது
இல்ல ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக் போய்ட்டு எல்லா ஃபுட்டு புட் டைம்கு அந்த மாரி சாப்ட்டுட்டு அப்றோ வெளியெல்லா போய் அ
ஓக்கே ஓக்கே நானு டுவல்த் படிக்கும்போது நறைய வெளிய போல டவல்த் டுவல்த் அப்பொல்லா நறையா வெள்ல போன நா வாட்டுக்கு வெள்ல போவ. காலேஜ் வந்துதா எங்கயு போறதில்ல.
ஆமா
ஏனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்தா ஏதா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவுங்களுக்கு ஏதாது வேல இருக்கோ
ம்
சு ஸ்கூல்லா படிக்கும்போ நறையா வெல்ல போயிருக்கே
ஆமா நாங்களும் கேங்காதா போவோ ஆனா இப்ப இப்போ கேங்கா போறது வந்ட்டு ரொம்ப கஷ் டமா இருக்கறனால யாராச்சு ஒட் ஒடுத்தவங்க கூட இல்லன்னா ரெண்டு பேரு கூட அப்டியே சுத்தீட்ருக்கா கேங்கா போறதது வந்துட்டு ஆமா யார அப்பா அவேல நல்லா இருக்காங்களோ அப்படி பிளான் பண்ணுவோம் அப்பறம் அவுங்க எல்லாம் கோச்சுப்பாங்க
ஆமா
அதெல்லாம் சரி பண்றதுக்குன்னே ஒரு மீட்டப் பண்ணுவோம் நீங்க எப்படி பண்ணீங்க நான் அப்படி பண்ணோன்னனு பேசிட்டு அப்டியே போயிரும்
ஓகே
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அவுங்க கூடதான் இருக்கணும் மீட் பண்ணா நாங்க கேங் தான் மீட் பண்ணும் வேற எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மீட் பண்ண கூடாது அப்படிங்கற மாரி சொல்லுவாங்க
உம் அம்மம்மா எமோ மோஸ்ட்லி நறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்டி இருப்பாங்க
ஆமா அப் அப்படில்லானா அவங்ககிட்ட சொல்லிட்டாச்சு நீ போனும் அப்படி இருந்தாங்க நான் அப்டிஅல்லா அல்ல நான் பிளான் பண்ணி அவுங்க கூட போனும் அப்படின்னுலாம் யோசிக்க மாட்டேன் பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்ட எல்லாம் இருக்காங்க அவுங்க கூட
தெரின் ஆ
வெளிய எங்கயாச்சும் யாராவது பார்த்து சொல்லுவாங்க அப்போ அவங்க கோச் ப்பாங்க அந்த மாதிரி லாம் நடக்கும் நெறையா
போசசிவ்வான ஃப்ரெண்ட்ஸ் போல
அப்ரோ
அப்பறம் என்ன டி வில எல்லாம் பாக்கல படிச்சு முடிச்சதுக்கு வந்து டி வி பாப்பீங்கல்ல
ஆமா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாலஞ்சு மூவி நா பாக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கே
ஆ எல்லாமே நானும் நிறைய பார்த்த நினைச்சப்பே மறந்தே போயரும் வந்த அளவுக்கு நா பாக்காம இருப்ப
ஆமா
உம்
இன்னைக்கு பாக்கலான்ட்டு இருந்தே ஆனா அம்மாவோட ஃப்ரெண்டு் வரேன்னு சொல்லியிருக்காங்க
ஆ
வெளியே போறத பத்தி பேசதறக்கு
ஓகே ஓகே டூர் போறீங்கல்லோ
அது என்னன்னு தெரியல நடக்குமான்னு தெரியல
சேர் சேர்
நானும் எ ஃப்ரெண்டு ப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்சா அதுக்கப்புறம் எங்க அம்மாவ அவங்க அம்மாவ ஃப்ரெண் ஆனாக அ அப்பறம் அவங்க அவ எங்க அப்பாவு ஃப்ரெண்ட் ஆனாங்க
மக்சிமம் அப்டிதா எல்லா ஃப்ரெண்ட்ஸு இருக்கறாங்க ஃபமிலியா ஃப்ரெண்ட் ஆய்றாங்க
ஆம்மா ஃபமிலியா ப்ரெண்டு ஆயிரூவாங்க
இருகறதோட அவங்க அவங்கம்மாவு எங்கம்மா பேசிக்கிறதா அதிகமா இருக்கு
ஆமா அப்போ நல்லாதா இருக்கு கொஞ்சோ ட்ரஸ் தரோ இருப்பாங்க எங்க போற என்ன எதுன் கேட்டு மாட்டாங்க அவங்களு
அனுப்புறதுக்கு எதுவு யோசிக்க மாட்டாங்க டக்க டக்கனு அனுச்சிடுவாங்க
ஆமா
இப்டி ஸ்கூல் ஃப்ரெண்ஸ் மட்டு தா இருக்காங்க காலேஜ் ப்ரெண்ஸ் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ட க்ளோஸ் ஆய்ட்டாங்க அவங்க பரண்ஸ்லா அந்த அளவுக்குலா க்ளோஸ் ஆல எல்லாமே ரொம்ப தூர தூரமா இருக் அதுனால ஆ அவ்
அவ பக்கத்துலயே இருந்தா கொஞ்சோ டக்குன் கணெக்ட் ஆய் அங்க அடிக்கடி மீட் பண்றப்போ
ஆமா என்னா மூவி பாத்து கல்லா இருக்கீங்க
ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மலயாளோ மூவி பாக்கலா அப்டிங்கிற ஒரு ஐடியா அதுக்கப்றமா ம் இன்னி ஒரு ரெண்டு தமிழ் மூவி இருக்கு எல்லாமே டவுன்லோட் போட்டு வச்சிருக்க
ரீசன்டா ஒரு வெப்சீரிஸ் பாத்த வெப்சீரிஸ் இன்னு கொஞ்சோ நல்லா இருக்குன் பஸ்ட் டைம் ஒரு வெப்சீரிஸ் பாத்த
அப்படியா எந்த மாதிரியா ஹாரரா இல்ல
பதிருகோம் ரீசன்டா டரெண்ட் ஆச்சே
ரீசென்டா இங்லிஷ்
இல்ல இல்ல இது வந்து தமிழ் வெப்சீரிஸ் தா இங்லீஷ் வெப் சீரிஸ் நெறைய இருக்கு தமிழ்ல பஸ்ட் டைம் ட்ரெண்ட் ஆய்ருக்கு இது
தமிழ்லயா ஓ எம் டி டி பி அதுவா ஆ ஆமாமா ஆ ரெண்டே ரெண்டு எபிசோட் தா பாத்த
அது நல்லா இருக்கு அதான பாருங்க
பாாரக்கணும் அது வந்துட்டு நான் ஒவ்வொரு டைம் வச்சிருப்பேன் வெப் சீரியஸ்னா நைட் தா பாார்ப்பேன் என்னால மார்னிங் எல்லாம் உக்காந்து வெப்சீரிஸ் பா முடியாது ஆமா நைட்னா உக்காந்து அப்படிய கண்டி நியூஸ்ஸா பார்கக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது
நானுே லேட்டா தா பா்கக்க ஆரம்மிச்சேன் இத பாக்கா ஆரம் தூங்கும் தூங்கும் நா தூங்குறதுக்கே த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு
ஆமா நா எப்படியும் தூங்குறதுக்கு ஃபோர் ஆயிடும் என் ஃப்ரெண்ட்ல்லாம் கால் பண்ணுவாங்க ஏதாச்சும் பொழம்புவாங்க நைட் துக்கான
அஹ் இப்பவே வா
ஆமா அதெல்லாம் நானும் கேட்டுட்டு உங்கதுக்கு லேட் ஆயிடும் நா என்ன பண்ணுவேன்னா ஒரு கால் ஒரு போன் வந்துட்டு காலுக்கு அப்படியே போட்ட ஆன்சர் வச்சுட்டு இங்கொன்னு லேப்ல உட்காந்து படம் பாத்துட்டு இருப்பேன்
ஃப்ரெண்ட்ஸ் உங்க நம்பி கால் பண்ணான்னு கேக்காம
கொஞ்சம் கேட்பேன் அதுக்கப்புறமா அவங்களும் அப்படியே சைலண்டட் ஆயிருவாங்க அவங்களும் உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க ஆனா கால்ல இருக்கணும் கால் கட் பண்ணா ஆமா கால் கட் பண்ணாலும் ஏதாவது சொல்லுவாங்க
நல்லாதா இருக்கும் அதுவா
ஆமா நல்லாதா இருக்கும்
ஓகே
போலாம் இல்ல மண்டே போகலான்ட்டு பேசிட்டு இருக்காங்க யாருமே ஒருத்திகேப்பா யாருமே இது வரைக்கும் ரிப்ளை பண்ணல
ஆஹ் அப்படித்தா இருப்பாங்க நம்ம ஒரு ஒரு கேங்க்ல ஒருத்தர் மட்டும் தா ஆக்டிவா இருக்கும் பாங்க
ஆமா அது அப்படியே போவோம் இனி அவங்களுக்குல்லாம் காலேஜ் சீக்கிரமா தொடந்து ஆர்ட்ஸ் காலேஜ் அதனால அதுக்கு முன்னாடி போலாம் போலான்ட்டு இருக்காங்க
ஓ வேற குரூப் ஃப்ரெண்டா இது
ஆமாம் வேற குட் ஃப்ரெண்டு் ஃபர்ஸ்டு டென்த் நைன்த் டென்த்தல தான் நல்லா க்ளோஸ் ஆனும் அப்புறமா லெவன்த் டுவல்தல வேற வேற குரூப் போயிட்டோம்
ஓகே ஓகே
ஆமா இருந்தாலும் லெவன்த்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லெவன்த் டுவெல்தல இருக்காங்க ஃப்ரண்ட்ஸ்ம் இருக்காங்க ஆனா இதுங்க வந்து ரொம்ப குளோஸ் என்னதா மீட் பண்ணிக்கல நானு நல்லா குளோஸ்
சைல்ட் வுட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சொ க்ளோஸாதா இருப்பாங்க
ஆமா இருங்க எங்கம்மகுபுரங்கா ஒரு நிமிஷம்